அஹ் சிஸ்டர் ஆஹ் கேக்குது சிஸ் டர் ஆஹ் என்ன பண்றீங்க சிஸ்டர் சேரி சிஸ்டர் நா எம் சி எ ய் முடிச்சிருக்கே சிஸ் ஸ்டர்
எம் சி எ முடிச்ட்டீங்ளா
ஆஹ் ஆமா சிஸ்
ஓர் பன்னெண்டு வர்ஷ ஒரு நாரன் மூணு பதுனஞ்சு பதினேழு வர்ஷ
ஆமா
பதினேழு வர்ஷ என்ஜாய் பண்ணிருப்பீங்க செரி இதுல ஸ்கூல் டேஸ்ச நல்லா என்ஜாய் பண்ணீங்ளா காலேஜ் டேஸ் என்ஜாய் பண்ணிருக்கீங்ளா
ஆ காலேஜ் டேஸ் வந்து ரொம்பலா என்ஜாய் பண்ல சிஸ்டர் ஏனா நாங்க வந்து கொரனா டைம் அது ஃபுல்லாமேவு ஆமா ஆமா ரெண்டு வர்ஷோ வந்து வீட்லே போயிட்டு ஸ்கூல்ல என்ஜாய் பண்ணிருக்கோ சிஸ்டர் ஸ்கூல்ல ஃபுல்லாமே தா ஒரு பத்து வர்ஷ் த்தமா பத்து வர்ஷோ பன்னண்டு வர்ஷ் வந்து ஸ்கூல்ல நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு அ நீங்க சிஸ் டர் நீங்க
நானு இப்ப பி இ முடிச்சே
சேரி சேரி
ஸ்கூல் ஸ்கூல் பன்னண்டு வர்ஷோ காலேஜு ஒரு நாலு வர்ஷ் அதுவு ஸ்கூல் மாதிரி தா இருந்துச்சு ஆமா கொஞ்ச ஸ்டிர்ட்டு ஸ்கூல விட காலேஜ் முடிச்சிட்டு ஆனா ஸ்கூல் டைம் நல்லா என்ஜாய் பண்ணோ
ஆ‌ ஸ்கூல் வந்து மறக்கவே முடியாதே எப்போ
ஆமா ஆ நல்லா எல்லா என்ன ஃபங்கஷன் வச்சாலு கலந்துருவோ ஏன்னா எங்க ஸ்கூல் வந்து கிரிஸ்டியன் ஸ்கூலு கிறிஸ்மஸ்ஸு மோஸ்லி அந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் ஆ எல்லாமே நடக்கு எல்லா ஃபங்ஷனு நடக்கு
ஒ கிறிஸ்டின் ஸ்கூல் படிச்சே அ, ரெண்டு வர்ஷமே நெறைய ஃபங்க்ஷன் வெப்பாங்க எதாச்சு
அதுவு நடுவ்ல நடுவ்ல லீவு உட்ருவாங்க அது எதோ புதன்க்கு சாம்பல் புதன் ஒ
அ செரி செரி ஆ சனிக்கெழம சனிக்கெழம பெரும்பாலு லீவு
இல்ல இது தா அதுலயு எப்படினா எங்க ஸ்கூல் சர்ச்சுக்கு பின்னாலயே ஸ்கூலு எங்களோட ஊரு சர்ச்சுக்கு பின்னால ஸ்கூலு அடிக்கடி சர்ச்சுக்கு போயிருவோ நா ஹிந்து தா ஆனா சர்ச்சு ச்சுக்கு போய்ர்றது போய்ட்டு டெய்லியு மதியனோ டைம் சாப்டுட்டு வந்து சர்ச்சுலே பிரேயர் பண்ணிட் தா கிளாஸ்கே வருவோ இப்பல்லா அதெல்லா நெனைக்கும் போது ச்ச நம்ம அப்பிட்ல்லா இருந்திருக்கோ இப்பெல்லா திரும்ப கெடைக்குமா அடிக்கிற மாரில்லா இரு
இப்போ கெடச்சா நல்லாருக்குன் நெனைக்கிறோ இப்போ ஃபுல்லா ஐயோ மறுபடியு அந்த லைஃப்புக்கு போனா நல்லார்கு ஆனா போக முடியாதே ஆமா நம்மல அப்ப நெனச்சிருப்போ ஆ இது வந்து எப்படா முடியுனு நெனச்
உண்மதா எப்படா முடியு எப்படா முடியு எப்படா பன்னெண்டு வருஷம் முடிச்சு போவோ வெளியில ஆனா முடிச்சதுக்கு அப்றந்தா தெரியுது சர் நம்ம ரொம்ப இது பண்றமோ ச பண்றோ
ஆமா ஆமா ஆனா உ முந்தி ய அம்மா அப்பா அவங்க இதுல எப்படின்னா இப்ப பேசுறாங்கனா எப்பயாச்சுந்தா பாத்தாதா பேச முடியு ஆனா நம்ம இப்ப இப்ப அப்படி இல்லைல்ல சமூக வலைதளல்லா இருக்கறனால நெனைச்சா பேசு க்றோ ப்ச் பழய மாரியே பே சோ ஃப்ரெண்ஸ்ட்ட மட்டுந்தா எப்ப பாத்தாலு அதே அதுல்லயே பேசி
அந்த டைம் மொபைல் போனு இதது ச சோஷியல் மீடியா இல்லாத இல்லாத காலத்துல நல்ல சந்தோஷமா இருந்த இப்போ உள்ள கொழந்தைங்கள என்ன ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்றாங்க வீட்டுக்கு வந்தா ஒடை ஃபோனு யூஸ்
ஆமா ஆமா அவங்களே ஒரு குரூப் போரலா ஆரம்பிச்சுக்கிறாங்க ஒருப்
ஆ ஆரம்பிச்சிக்கிட்டு அ அதுல எல்லாமே பண்ற ஷேர் பண்றது ஆனா நாங்க படிக்கும் போதுன்னா நா பன்னிரெண்டாம் வகுப்பு படி க்கு போதுதா அந்த ஸ்மார்ட் போனு வாட்ஸ்ப்ங்கிறதே வந்து ச்சி அப்ப எங்களோட கணக்கு வா த்தியாரு கணித எடு க்ற வாத்தியார் வந்து ஒரு போன் வச்சுருப்பாங்க டச் போனு அந்த ஃபர்ஸ்டே வந் சார் வந்துட்டு எங்ககிட்ட அந்த டச் போன காட்டுறாங்க ப்ச் நா சொல்றது ரெண்டாயிரத் தி பனிர் பதினொன்னு பன்னெண்டு அந்த டைம்ல அப்ப அந்த சார் வந்து காட் டா நாங்கள அது ஒரு ஒரு இதா ஒரு பெருசா ஓ இதுதா ஸ்மார்ட் ஃபோனா அப்படிங்கற மாரி எல்லாரு வாங்கி வாங்கி பாக்றோ சார் அப்பதா புதுசா வாய்ன்ட்டு வந்துருக்காங்க ட்டு வந்து இதுதா வாட்சப்பு அப்பிடிங்கிறது ஒப் ப்பன் பண்றாங்க
அ அ
அப்பறோதா நம்ம அப்டியே டெவலப் ஆனது அ காலேஜ் படிக் போது எனக் ஃபோன் மொபைல் வாங் குடுத்தாங்க ஃபைனல் யேர் படிக்கும்போது பராஜெக்ட்டுக்கு தேவபடுதுனு வாங்கி ட்டாங்க அ-அப்பதா நா ஸ்மார்ட் போன கண்ணால பாத்தது அ ஆம்மா அதுக் பணன்டாண வகுப் படிக்கும்போது மொ மொபைல பாக்கும்போது இதா மொபைல ஸ்மாட் மொபைலா அப்பிடிங்றா மாரில்லா இருச்சு இப்ப எல்லாருகிட்டயுமே இருக்கு எட்டாங் கிளாஸ் கொழந்திங்க கிட்ட கூட இருக்கு ஆ தனியா தனியா வெச்சிருக்காங்க அஹா கிட்ஸ்க் கிட்ஸ் மொபைல் ஒண்ணு இருக்கு ஃபுல்லா கேம்ஸ் மட்டும்தா இருக்கு அந்த மாரியில்லா வாங்கி குடுக்குறாங்க கொழந்தைங்களுக்கு அதுவு ஸ்மார்ட் போன் மார்தா இருக்கு உள்ள கேம்ஸ் மட்டு இருக்கு
ஓ சேரி சேரி அப்டி இருந்தாத நல்லது சின்ன பசங்களுக் க்கு ரைம்ஸ்சு அந்த மா மாரியிருந்தா தானெ நல்லா இருக்கு இப்பெல்லா பாத்தீங்னா நம்ளுக்கு தெரிய மாட்டிகி யூஸ் பண்றதுக் கு எனக்ல்லா மொத மொதல்ல நா எப்ப வாங்குனேன்னா அ உங்குளுக் காலேஜில வாங்கி குடுத்தாங் சொன்னீங்கள்ள அதே மாரிதான் எனக்கு வந்து கொரனா பேஜ்னால எக்ஜாம் மிஸ் க்கு தேவப்பட்டுச்சு எழுதி அவுங்களுக் அனுப் ப்புறதுக்கு தேவப்பட்டுச்சு அப்போதா வீட்லயே சேரி யூஸ் பண்ணுன் சொன்னாங்க அப்பல்லா சுத்தமா தெரியாதே எனக் நெட்டு ஆன் பண்ண கூட தெரியாது எப்டி ஆன் பண்ணணும் எப்டி இருக்கு எதுவுமே தெரியாது
உம்
அப்புறோ அ நண்பர்கல்லா சேந்து இந்த மாரி பண்ணு அப்டின்னு கால் பண்ணி சொன்னாங்க ஒன்னொன்னா அதுக்கப்புறதா கத்துக்கிட்டே இப்போ வரிக்கி
அ இப்ப ஏ பையன் எனக் ஏ பையன் எனக் சொல்லி தரா அம்மா என்னமா இங்கு இது கடையா ப்படி போக்கூடாது மா அப்பிடி போணுமா இப்டி ஸ்டோரி போடணுமா அப்டி ஸ்டோரி போடணுமா இன்ஸ் ஸ்டாகிராம் இந்த ஃபில்டர் போடுமா அப்டின்றா
ஆமா சிஸ்டர் நம்மளுக்கு தெ நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது சிஸ்டர் அவங்க எவ்ளவோ ஈஸியா சொல்லிக்குடுத்திட்றாங ஆஹ் நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கி அவங்க கை பாத்தீங்கன்னா அப்டியே ஸ்கிரீன தள்ளிக்கிட்டே தா இருக்கு ஃபுல்லா வீடியோ பாக்கும் போது அவசர அவசரமா பா நம்மலா செரி போது அப் அப்டின்னு ஒரு இதுல வந்துடுவோ ஒரு அர மன்நேர பா
எல்லா ஆஹ் என்னோட சின்ன பையெல்லா ஒ இவ வயசா இருக்கும்போது ஸ்கிரீன
உம் உம் ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ்
வாங்க்னா கூட தரமாட்டா சண்ட போடுவாங்க இப்ப ரெண்டு பேரு சேர்ந்து கிட்டு ஏ கிட் ட நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லா அம்மா ஒரு வெளக் மறு சூரடி குடுப்பாங்க எது பட்டன் நா எனக்கு ஞாபக இருக்கு பட்டன் ஃபோன்ல அந்த பாம்பு கேம் வெளையாடுறதுக்கு கேப்பே ஆஹ் பாம்பு கேம் வெளையாண்டுட்டு தரமான்னு கேப்பே அந்த நோக்கியா ஒன் ஜீரோ ஒன்ல பாம்பு கேம் ஒன்னு இருக்கு ஞாபக இருக்கா உங்களுக்கு அ அந்த பாம்பு கேம் வெளையாடிட்டுதரம்மா வெளையான்டுட்டு தரமான்ட்டு அழுது அட பிடிப்பே
ஹா இப்பவுமே நம்ம அது வெளயாடுவோல கெடச்
ஆஹ் இப்ப அதலா நெனைக்கும் போ சிரிப்பா வருது ஒரு நிமிஷதா பத்து நிமிஷ போட்டு வெளாடுறா மா பத்து நிமிஷம் மட்டு வெளாடுறேமா அப்டின்னு அதுல எங்க அம்மா அடிப்பாங்க போய் படிக்கிற வேலைய பாரு படிக்கிற வேலைய பாருன்னு
ஆமா நம்மல்லா ஒரு கால் பேசாவோ ஏதோ ஒ சொன்னா கொஞ்ச நேரந்தா பேசுவோ ஆனா இப்பலா அப்டி இல்லையே எல்லா அவங்களா கால் பண்ணி ஏதாச்சு சின்ன டவுட்னா கூட ஆஹ் ஃப்ரெண்டிட்ட போய் கால் பண்ணி பேசிட்டு வரே அப்டின் சொல்லி
ப்போ கொண்டு போறதுக்கு செல் அவ்ளோதெ அப்புறோ ஒரே சோஷியல் மீடியால ஆன்லைன்னு இது போலு குழந்தைங்கள்ளா
கேம்லாம் எவ்வளவோ கேம் வந்துருச்சு இப்பல்லாம் நெறையா அவங்க பாட்டுக்கு இப்ப கேம் ஃபல்லா ஏ லாண்டுகிட்டே தான் இருக்காங்க லீவ்லல்லா
போயிட்டு வந்து பார்த்தா என் செல்ல குறைஞ ஒரு பத்து கேம் ஏதிருப்பான் அ அது அவருக்கு கேமா அந்த அடு வர்றதுல்லா ஏ
ஆஹ் அப்டிதான் சின்ன பசங்க எல்லாமே அப்டிதான் பண்றாங்க ஏதாச்சும் ஏத்தி வச்சுக்கறாங்க ஆமா ஆமா ஆமா அதுவ யின் லாயது
அப்டி ஒரு மொபைல்லயே போட்டுத நெறைய கேம் ஏத்தி ரொம்பஹ ஆ மொ மொபைல் டிஸ்பிளே போயிருச்சு எனக்கு
ஆமா ஆமா அது ஸ்டோரேஜ் போயிருமே நெ ஆஹ உம் ரொம்பவு யூஸ் பண்ண கூடாது உ நம்மளே பாத்தீங்களா இப்ப ரொம்ப ச் ஒரு ஒரு மண் யூஸ் பண்றோம்னா அப்படியே சலிக்காம போய்கிட்
ம் ஆமா
ஒன்ன ஒண்ணும் நம்ம பாத்துக்கிட்டே தானே இரு க்கோ வைக்க முடியலல்ல வேணா அப்டின்ட்டு
ரெண்டு மூண போட்டோஸ் ஏத முடில உலன மெயில் ஃபுல் ஆயடுச்சி ஸ்டோரஜ் ச்ச வந்துருது அது அப்டேட் ஆகிட்டே இருக்கு மொபைலு நம்ம வந்துட்டு அப்டேட்லயே இருக்கோ
ஆமா அ ஆமா ஆஹ் இப்பமே விலையுமே வந்துட்டு
ஆமா உஹம் தல்லி ஐம்பதாயிரம் ரூபாய போட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டு வாங்கனாலுமே அந்த போ ஒரு வருஷாதா
ஆமா ஆமா உம் ஆமா ஆமா இப்போ உள்ள எல்லாமே அப்டிதான் ரொம்ப நாள் உழைக்க மாட்டேங்கி குறைஞ்சது ஒரு வருஷோ ரெண்டு வருஷோ நம்ம வச்சுக்கிறது பொறுத் டிர் இருக்கு ரொம்ப யூஸ் பண்ணாம அந்த மாதிரி இருந்தா கொஞ்சோ ரெண்டு தா ஓடுது இல்லனா ச் இப்ப எல்லாருமே லோனோ இ எம் ஐ யோ கெட்டி வாங்கிற்றாங்க
து ஒண்டே செல்லு வாங்கி இ எம் ஐ கெட்றோ இ எம் ஐ மு இதுபோக செல்லுபோயிர்து செல்லு முடிஞ்சிர்து செல்லு கேம்மாயிருது திரும்ப ஒரு இ எம் ஐ போடுங்க திரும்ப செல்ல வாங்குங்க திரும்ப கெட்டுங்க எனக்கு தெரி இது ஒரு பைய இங்க ஒரு பைய அப்டிதா நல்லா ஒரு ஐம்பதாயருபாக்கு செல்லு வாங்குனா இ எம் ஐ கட்னா கர்ட்டா கெட்டி முடிக் கி செல்லு ரிப்பேரா போச்சு ரிப்பேர்னா என்ன கீழ விழுந்துச்சு டிஸ் ப்ளே மாத்துறதுக்கு போனா இது வந்து டிஸ்ப்ளே கெடைக்காது ரொம்ப ரேர் அப்டின்டாங்க ரொம்ப ரேரு நீங்க ஆன்லைல ஆர்ரு போட்டு து வந்து மாத்துறதுக்கு ஒரு ஒரு மாசோ ஆயிரு டெப்டின்டாங்க மறுப்டியு ஒரு ஆன்லைன் மறுபுடியு ஒரு இ எம் ஐ போட்டு மறு ப்பியு ஒரு மொபைல் வாங்கிருக்கா அறுவதாரூபாக்கு எதுக்கு தெரியல ம் இப்பிடில்லா இருக்காங்க இப்ப உள்ள ஜென்ரேஷன் அ இப்புள்ள ஜென்ரேஷன் இப்டிதா இருக் தாங்க நம்மலா ஒரு ஒரு அஞ்ரூபா பிஸ் கேட்டு வாங்குறக்கே எங்க அம்மாலா அடிப் பாங்க ஸ்கூல் படிக்குமோது அஞ்சுர்பா கடைக்கு போயிட்டு ஆ கடைக்கு போய்ட்டு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒருபாகு முட்டாய் வாங்கிட்டு வந்துட்டா போது அவளதோ யார கேட்டு நீ ஒருவாக்கு முட்டாய்வாங்குன அப்டின்வாங்க
ஆ நம்மல்லா ச் என்னனா ஒரு அ கொஞ்சு கொஞ்சமா சேத் துவச்சு எதாச் டு வாங்குவோ
உம்
உம் இப்பலா அப்டி இல்ல ன அடம்பிடிச்சு வாங்கிற்றாங்க
செல்ல குடுத் க ஆரமிச்சாச்சு கொழந்தைங்ளுக்கு செல்லம் குடுத்து குடுத்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போதுலா அடி வாங்குவோ ஆ மார்க் கம்மியா ஒடனே அடிதா இப்ப மார்க் கம்மியாச்சு அடுத்த எக்ஸாம்ல பாத்துக்லா அவ்ளதே
ஆம் மாம்மா ஆமா அடுத்த எக்ஸாம்ல பாத்துக்லா சேரி எங்க அடிக்கதே பயமா இருக்கே அடிக்கதே பயமா இருக்கே
கோவ வந்து நம்மள எதாவ்து பண்ணிருவாங்க இல்லனா அவ்ங்களே அவ்ங்கள எதுனா பண்ணிக்கிறாங்க
ஆமா அப்டிதா இருக்கு இப்ப ஃபுல்லா
இப்ப ஸ்டாஃப்ஸுமே டீச்சர்ஸுமே அடிக் ட்றாங்கள்ல பயந்துகிட்டு பிள்ளைங்க எதாது பண்ணிக்கிறாங்கள்ன்ட்டு உம் ஐய நாலா வாச் சேரு பெட்டக்ஸ்ல அடிப்பாங்க சொல்ல கூூடாது அவ்ளோ அடி வாங்குவ நாலா பன்னண்டாங் கிளாஸ் படிக்கிற வரைக்கு அடி வாங்குனே இப்பலா
ஆமா இப்பலா ஆஹ் பயப்புட்றாங்க நம்மளே பயப்புட்றோ நம்ம அம்மாலா ஒரு ஒரு பார்வ ஒரு மொரச்சு ச்சாலே போது பயந்துருவோ
ஸ்கூல் வரும்போது நல்லா அடிங்க நல்லா அடிங்கன் சொல்லிவிடுவாங்க இப்போ வந்து என்ன சொல்றாங்க பேரண்ட்ஸூ எ பிள்ளய அடிச்சிறாதீங்க எ பிள்ளைய அடிச்றாதீங்க அப்டின்றாங்க ஆஹ் போ பேசு சார்ட்ட கால்ல பாக்கலாம்னு ம்
ம் சரிங்க ச